ஹலோ கேக்குதுங்ளா மேடம் குட் மானிங் மேடம் எப்டி இருக்கிங் ஓகே சரிங்மா நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க
ஆ எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கே நீங்க ப்ரோ
நா எம் எஸ் டபள்யு மேடம் எம் எஸ் டபள்யு முடிச்ட்டு மெடிக்கல் சோஷில இருக்கிற ஒர்க் பண்றே
ஓகே ஓகே
ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற
சோ இதுல பிரைவேட் டுங்ளா ப்ரோ ஏன்னா எம் எஸ் டபிள்யூ படிச்சவங்க நெறய ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்றது நா கேள்விபட்ருக்கே
ம் ம்
ஆ அதாய் எப்டி பிரைவேட்டா இல்ல எங்கெங்கெல்லா ஒர்க் பண்ண முடியு இந்த இது படிச்சா
அப்டி எம் எஸ் சி ல படிச்சினா வேரிஸ் செட்டிங்ஸ் வாங்கி என்ஜி நம்ளே என்ஜி ஓட ஸ்டார்ட் பண்லா என்ஜிஓல ஒர்க் பண்லா அதுக்கப் அப்ற வந்து ஹாஸ்பெடல் சிட்டிங் ல வந்து மெடிக்கல் செஸ் ஒர்குனு பர்டிகுலரா கேப்பாங்க
ஓகே ஓகே
அதுமாரி ஒர்க் பண்லா மெடி மெடிக்கல் சோர்ஸ்ல ஒர்க் பண்றங்க எம் என் பி படிச்சிருக்கனு மெடி கில் சைக்காட்டிக் படிச்சிருக்கனு சொல்லுவாங்க
ஓகே
அதே வந்து என்ஜிஓல ஒர்க் பண்றங்க கம்யூனிட்டி டெவலப்மண்ட் படிச்சிருக்குனு சொல்லுவாங்க அதே வந்து ச்சர் எடுத்தாங்கன்னா வேற செட்டிங்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க எதா கம்பனி ஹாஸ்பிட்டலு எங்க பாத் எங்க வேணாலு வேறைய செட்டிங்ஸ் அது கவர்மெண்ட்லயு கவர்மெண்ட் லியு எம் எஸ் ல படிச்சவங்க எலிஜிபிள் அ நெறைய வேக்கண்ட் இருக்கு நெறைய வேறஸ் டிபார்ட்மெண்ட் எடுக் குறாங்க சோசியல் ஆர்வ அட்மின் ஆபீசர் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபிசர்னு எடுப்பாங்க அதே மாரி நெறய டிபார்ட்மெண்ட்ல சோசியல் சோசியல் ஒர்க் ரிலேட்டடா நெற என்னென்ன துறைகள் வருது அது மாரி எல்லா துறைகளு இருப்பாங்க இப்போ எய்ம்ஸ் எடுத்தனீங்கன்னா மதுர எய்ம்ஸு அதுவு பர்டிகுலரா ஜிப்மர் போன்ற இதல வந்து மெடிக்கல் செஸ்வாகுன் கேப்பாங்க எம் எஸ்லப் பட்ச்சவங்க மட்டுந்தா எல்ஜிப் போலருங்க அது மேரி கவுர்மெண்ட்லியு எங்களுகு வேற செட்டிங்ஸ்சு எல்ஜிபில் ஆவறோ நாங்க கண்டிப்பா எல்லாத் துறையிலுமே நாங்க எங்களுக்கு வேலருக் கவுர்மெண்ட் ட்லியு இருக்கு பிரைவேட்டாவு நாங்க இருக்குது நாங்களாவே சொந்தமா என்ஜியோஸ் பண்ணி மக்களுக்கு இது மேரி நாலு நளிவுற்ற மக்களுக்கு எஜுகேஷன் குடுக்குறது இல்லனா அவுங்களுக் காலர்ஷிப் குடுக்குறது அது மேரி இல்னா சில எஜுகேஷன்ல வந்து இப்ப எஜுகேஷன் பொரவைட் பண்றது அது மேரி எதுவு நாங்க ஹெல்ப் பண்ணுவோ மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து கவுர்மெண்ட்ல வாய்ப்புகள் கம்மிதா பட் ஆனா ஆப்போசிட் வந்து பெருசா வரு
ம் ம் புரிது
இம் மாதிரி இப்ப நீங்க சி ஏப் படிகிறிங்கனா ஒங்களோட இஸ்டம் சொல்லாமே கொஞ்சொ
இப்ப என்னுது எம் சி ஏ னா வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சைன்ஸ் வந்து ரிலேட்டட் டு கோடிங் ஐட் டி ஃபீல்டு மாரி
ம்
தோ இது லெக் வெப் டிசைனிங்கு வெப் டெவலப்மெண்ட்டு அந்த மாரி ஃபே பேக்ரவுண்ட்டு இது பட் நா வந்து படிச்சது எம் சி ஏ பட் ஒர்க் பண்ணது பேங்க் சைடுப் போனே
ம்
சோ அங்க வந்துட்டு லோன் ப்ராசஸ்ல இருந்தே சோ லைக் ஒர்க் தாங்க நம்பத் தமிழ்நாட்ல லோன் வேண்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு ஏஜெண்ட வச்சி நம்ப லோன் வாங்கறதுக்குப் பாசிபிலிட்டிஸ் நெறையவே இருக்கு இல்லைங்ளா
ஆமா
ம் பட் அங்க வந்துட்டு அந்த மாரிலா இல்ல ஏ டூ இசட் அவுங்ளோட பேக்ரவுண்ட்லருக் ட்டு அவுங்களோட வோர்க் டீட்டெயில்ஸ் என்ன கம்பெனி எத்தன கம்பெனி மூவ் ஆயிருக்காங்க எவ்ளோ சேல்ரி வாங்றாங்க இன்னொனே அவங்க அ க சிபில்ஸ் ஸ்கோர் எப்டி இருக்கு கிரெடிட்ஸ் ஸ்கோரு
ம்
சோ அது எல்லாமே செக் பண்ணுவோ அதுக்கப்ற அவுங்கள்க்கு எதாவ்து அசெட்ஸ் இருக்கா அந்த அசெட்ஸ் வந்து நல்லா ஒர்த்தா லேண்டா இல்ல கமர்ஷியல் லேண்டா இல்ல இண்டிவிஜுவலான பிராப்பர்டியா அப்டிங்கிற மாரி எல்லாமே சர்ச்ப் வணக்கோ
ம் ம்
அத சர்ச் பண்ட்டு அதுக்கு ரிலேட்டடாதா அவுங்க இப் அ இப்ப வாங்கற லோன்க்கு வந்துட் து அவுங்களாலப் பேப் பண்ண முடியிற அளவுக்கு மணி இருக்கா மணி இல்லனாலு அசட்ருக்கா அத நம்ம வந்து அ ஆப்ஷன் மாரி விட்டு கூட இந்த நம்ப மணிய நம்ப ரீப்பே எடுத்துக்க முடியுமாங்கற மாரிப் பேங்க் பாப்பாங்க சோ மோஸ்ட்லி அங்க யு எஸ்ல எல்லாருமே க ஏன்னா லோன் லோன்னு அந்த இதுலதா எல்லாருமே கிரெடிட் கார்டு தான மோஸ்ட் யூஸ் பண்றாங்க
கண்டிப்பா
சோ இந்த மாரி இதுதா என்னோடப் ப்ராசஸ்சு
எங்ளோடப் ப்ராசஸ் எப்டினா மேடம் எங்களுக்கு வந்து அவுங்க ரிலைஸ் பண்ணி வைப்போ எங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றீங்கள லோன் குடுகறாங்க அதேம் மாரி எங்களுக் கவுர்மெண்ட்டு மூலியமா என்னெனஸ் ஸ்கின்ஸ் மூலியமா லோனு குடுகறாங்க ரூரல் ஹெல்த்த மட்டும் பத்தினா என்னாச் சொல்லுவாங் கிராமப்புற மக்களுக்கு வந்து விவசாயிங்க லோனுங்கலப் பத்திச் சொல்லுவோ அது அப்றோ அது மாரி சில விஷ்யங்கள் நாங்க வந்து எங்களோடைய எல்லைக்கு என்னானா வருதோ அத கண்டிப்பா சொல்லுவே சோஷியல் வெல்ஃபேர்ல இந்தப் பசங்களுக்கு பா கொழந்தைங்களு மாவ் பெண் கொழந்தையா இந்தா எவ்ளோ தராங்க ஆண் கொழந்தையா இந்தா எவ்ளோ தராங்க
ஓகே
அது மாரி சில விஷ் சொல்லுவ அது மாரி ஆண் குழந்தைங்களுக்கு செப் பெண் குழந்தைகளுக்கு ஊசி போர்றதப் பத்தி ஸ்கின்ஸ்சப் பத்தி சொல்லுவோ இந்தப் இப்ப தட்டம்மை சின்னம்மை போலியோ சொட்டு மருந்து போன்றது இதெல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோ அதுக்கப்பற பி ஆ பர்டிகுலரா எல்லா மக்களையு கா ஃபில் கிராமப்புற மக்களுக்கு நாங்க என்னென்ன எங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ நகர்புற மக்களு பிரச்சன இல்ல ஏனா அவுங்க எல்லாமே அட்வடைஸ்மென்ட் பாப் பாங்க கொஞ்ச பக்கத்துல எல்லா கெடச்சுரு கிராமப்புற மக்களுக்கு அதெல்லா கெடைக்காது இல்லயா அதெல்லா கிராமப்புற மக்கள் தா நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோ ஏனா அவுங்கள் தா வா அங்க பேரண்ட் வந்து படுச்ச படிப்புள்ள கொஞ்ச கம்மியா இருப்பாங்க அதுக்கப்புற அவுங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்காது சுற்றுப்புறத்த எப்டி சுத்தமா வச்சுக்கிறது கொசு எங்க தேங்க கூடாதுனு பாக்குறது அது மாரிலா அவுங்களுக்கு தெரியாது சிக்கன் குனியா ல் டெகு காச்சல் போன்ற நோய்கள் எல்லா வரு அதை ஃபுல்லு சொல்லுவோ அதுக்கப்புற வந்து ரூரு கேம்ப் மாரி போட்டு கேம்புகல்ல போட்டு அவுங்களுக்கு மரு இலவசமா போ புரொவைட் பண்ணுவோ புரொவைட் பண்ணி டு அவுங்களுக்கு அந்த கேம்பு மூலியமா எத்தன பேஷன்டுக்கு என்ன என்ன இன்பஷன் இருக்கு ஏதாது சர்ஜரி பண்ற மாரி சிலரு தா சில பேருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதுனு தெரியாது டி பி எத் த்தின் பேருக்கு தெரியாது அது மாரி காலரா போன்ற விஷயங்கள் எல்லா சொல்லுவோ இது மாறி நீங்க இருக்குற எடத்துல சேனிடேஷன் பிரச்சன இருக்குது சுத் த சுகாதாரமான எடத்துல நீங்க இல்ல அதனால ஒங்க எடத்தையு ஒங்க சுற்றுப்புறத்தயு நீங்களு சுகாதாரமா இருங்க சுகாதாரத்த நீங்க பேணணு அப்டி சொல்லுவோ அதுக்கப்புற அவுங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் டீம் மூலியமா வந்து அவுங்களுக்கு வந்து ஒரு கேம்பு ஓ வார வார வந்து வ பரிசோதன பண்ணுறது இல்லாம அவுங்கள ஃபீல்டு ஒர்க் பாத்துக்கிட்டே மோட்டிவேஷ் பண்ணிட்டு அந்த நோய் வந்து அவுங்க ஒடம்பல ஒரு டிபி இப்ப காச நோயே வந்துச்சுன்னு வச்சுங்களே காச நோய் வந்தா அதுக்கப் ப்ப அவுங்களுக்கு என்னன்ன பிரச்சன இருக் இதுனு சொல்லணு இப்போ நீங்க சிகரெட் புடிக்கிறத தவாய்ட் பண்ணணு புகையில புடிக்கிறத இது பண்ணணு அதுக்கப்புற வந்து ச தண்ணி அடிக்கிறது குடிக்கிறது எல்லா கொஞ்ச தவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் அதுக்கப்புற உங்க பேமிலிக்கே நீங்க
க வந்துட்டு ஒரு மக்கள்னா எப்டி இருக்கணு அவுங்க சுகாதாரத்துல இருந்து ஆரோக்கிய த்துல இருந்து தன்ன சுத் த்தி இருக்கிற எடத்துல இருந்து அவுங்க வீட்ட பாதுகாக்கறதுனு எல்லாத்தையுமே ஒரு எம் எஸ் டபிள்யூ ஆர் க்கறவுங்க எல்லாத்தையு டீச் பண்ணுங்குறது ஒங்களோட ப்ரொபஷன் இல்லைங்ளா
ஆமா ஆமா அதே மாரி அந்த பேஷண்டு எங்க ஹாஸ்பலுக்கு வராங்கன்னு வச்சீங்களே ஒரு பேஷண்டு இப்போ ஆஸ் பிலுக்கு அமிச்சுட்டோனா எங்களால முடிஞ்ச அரைக்கு அந்த பேஷண்டக்கு எங்களால என்னென்னனாலு இது பண்ண முடியு ஃப்ரீ ஓரளவுக்கு காசு ப இல்லாம அவுங்களுக்கு ஃபி இது பண்ண முடியுமா பண்ணிடுவோ அதே மாரி ஒரு நாள் அவுங்க இப்ப டெய்லி வேஜஸ் ஆ இருப்பாங்க தினக்கூலி அவுங்க வந்து ரொ ரொம்ப கஷ்டப்படு குடமாக இருப்பாங்க அப்ப ஒரு நாள் வந்து அவுங்க ட்ரீப்மெனட் எடுத்துட்டு போனா அந்த வேலைய விட்டு தா வரனு
ஆ
அப்ப என்ன பண்ணணு நாங்க கவுர்மெண்ட் மூலிமா அவுங் வேலைய விட்டு வர டெய்லி வேஜஸ் லா அவுங்களுக் ஒரு பர்டிகுலரா ஒரு நாளைக்கு இவளோ இவளோ சம்பார் யேன் பண்ணுவாங்கனா அந்த யேன் பன் இப்போ ஒரு நாளைக்கு முன்நூறுவா சம்பார்ங்கா அந்த முன்நூறுவா எங்களால கவர்மென்ட் மூலிமா வாங்கி தர முடியு
எ எ எப்டிங் ப்ரோ என்ன சொன்னீங்க
இப்ப ஒரு நாளைக்கு முன்நூறுபா சம்பளம்னு வச்சுங்ளே அவுங்க டெய்லி வேஜஸ் போறங்க ஒரு நாளைக்கு முன்நூறுபா சம்பாரிப் ப்பன் சொல்றாங்கனா
ஆ
அத வந்து கவர்மெண்டு மூலிமா நாங்க சொல்லி வாங்கி குடுப்போ அவுங்க இப்டி வே இந்த வேலய விட்டு வர்றாங்க வேலய அவுங்க வேலைக்கு அதனால ட்ரீட்மென்ட் பாக்க கஷ்டப்படுறாங்க சொல்லி அதனா அந்த அந்த சம்பள காச வாங்கி கொடு த்துருவோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு இவளோ குடுப்போ அத ப்புற ஒவ்வொரு விசிட் வரும்போது அவுங்களால எங்களால முடிஞ்ச அளவுக்கு சா ஃபுட்டு ஃபுட்டு அரேஞ்மென்ட் பண்ணுவோ
இது வந்துட்டு எப்டி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பீப்புல்ங்கற மாரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்ளா இல்ல இது எல்லாத்துக்குமே அப்ளிக்கபுளாங்களா
அது வை வறுமை கோட்டு கீழ உள்ளவுங்க அந்த பி பி ஆ அந்த பி எல் பி அந்த ரேஷன் கார்டு மூலியமா இது பண்ணுவோ அதுக்கப்பறோ அவுங்க கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதா இன்சூரன்ஸ் கார்டு எத வச்சிருக்காங்களா மக மா காந்தி முருக திட்டமா அதுஎல்லா சரி அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு அதுமாரி ஏதாவது வச்சுருக்காங்களானு பாப்போ அவுது இல்லனாக் க அத அத மொதல்ல அத எடுக்க சொல்லுவோ மொதல் நீங்க இத எடுங்க இத எடுத்து நீங்க யூஸ் பண்ணு இத மொத யூஸ் ஃபுல இத எடுக்க பாருங்க இதால வந்து உங்களுக்கு ப பல பேர் பெரசன ஏதாவது எமர்ஜென்சில ஆகுபோது யூஸ் ஆவுனு சொல்லுவோ இது மாரி எங்களோட ஒர்க் இப்டிதா மேடம் இருக்கு
ஓகே ஓகேங் ப்ரோ
டிகோடிங்னா நமக்கு தெரியாதுமா
ஏன் ஏ ஆக்சுவலா நானு படிச்சது தா ப்ரோ அதுக்கு படிச்சே பட் அந்த ஃபீல்ல ட்ரை பண்ணே எனக்கு கெடைக்கலங்கிறதுனால அடுத்தது நா பேங்க் சைடு போயிட்டே சோ இந்த ப்ராஸ் சஸ் ரொம்ப டெப்தான ப்ராசஸ் அவுங்க வந்துட்டு எப்டினா எல்லாத்திமே வந்துட்டு ரிவ்யூ பண்ணு போது அவுங்க கிட்ட இருந்து ஏ அவ வந்து லோன் வாங்குறவுங்க வெறு ஒரே ஒரு பெர்சன் வாங்குறாங்களா இல்ல சிப்ளிங்க் ஓட வாங்குறாங்களா இல்ல பிசினஸ் ரிலேட்டடா பார்டனர்ஷிப் கூட வாங்றாங்களா அப்டி பார்ட்னர்ஷிப் போடவாங்னா அவுங்களோட லீகல் டாக்கியுமெண்ட் இருக்கு இல்லைங்களா கம்பெனி டாக்கியுமெண்ட்
ஆமா
சோ அது நம்ம ப்ரொவைட் பண்ணோ இன்னொனு அந்த பர்சன் மேரிடு ஆர் அன்மேரிடு மேரிடா இருந்து ஒரு வேள டிவோர்ஸியா இருந்தாங்னா அவுங்களுக்கு வந்து சைல்டு சப்போர்ட் அமௌண்ட் எதனா பே பண்றாரா அலுமினி அமௌண்ட் ஒய்ஃப் எதனா பே பண்றாரா சோ இந்த மா இது எல்லா ஸ்டஃப்பையு போக அவர்கிட்ட ரீபே பண்ற அளவுக்கு அவரோட பே ஸ்டப்ஸ் இருக்கா இன்னொனு அவர் வந்து மெயின் அ எம்ப்ளாயா லைக் அ ஒரு மெயின் ஜாபா பண்றாரா இல்ல சீசனல் எம் ப்ளாயினு சொல்வாங்க இந்த வெயில் காலத்துல மழ கா வெயில் கால த்துல அந்த தர்பூசணி விக்கிறதே ஒரு சிலர் வியாபாரமா வச்சிருப்பாங்கல்ல ப்ரோ ஆ அந்த மாரி சீசனல் ஒர்க் ஏதாவ்து பண்றாங்களா அது செகண்டரி ஜாபா இல்ல என்னங்கறது இன்னொனு அ அது எவ்ளோ நாள்குள்ள அந் மீன் ஓ இப்போ ஒரு சீஸ் சனல் ஜாப் பண்ணாங்களா கூட அது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஒரு எடத்துல பண்றாங்னா அதுக்குரிய புரொவைடட் டாக் குமெண்ட் இருந்தா மட்டுதா அதயே அந்த பேமெண்ட்டையு ஒரு வேலிடான பேமெண்ட்ன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லனா அது அக்செப்ட் பண்ணி அவுங்க லோன் குடுக்க மாட் அந்த மாரி ஒவ்வொன்னையு நம்ப எல்லாத்தையு அவுங்க கடந்து போய் அ அவுங்களால ரீபே பண்ணுற அளவுக்கு எல்லாமே கேப்பபிலிட்டி இரு க்குனா மட்டு தா அவுங்க அவுங்க கவுர்மெண்டோட ரூல் படி அப்ரூவலா இல்லீயாங்கறத மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்றதுகுதா ப்ரோ பாப்பாங்க லோன்னா
ஆ ஓகேஓகே நீங்க சொல்றது கரெக்டு தா நாங்க அப்டி கெடையாதுமா எங்கள ரிஜெக்ட் பண்றதே இல்ல எங்களுக்கு மக்களுடைய பி பெரச்சனயேதா இருந்தாலுமே நாங்க காது குத்துக்கே
உள்ள ஒரு பெர்சன் கிட்ட அவ்வு அவுங்களுக்குனு பண்ணு போது உண்மயாவே நீங்க ஒரு சோசியல் சர்வீஸ் வந்துட்டு மனசார பண்ணு போது உங்களுக்கு கா காடோட பிளஸ்ஸிங்ஸு அதிகமா இருக்கு இன்னொனு நெறைய வயதானவங்களோட நல்ல ஆசிர்வாதங்களு செரி நல்ல வார்த்தைகளு செரி உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட குடுக்கு ஏனா உங்கள மாரியே எங் எனக் எனக்கு தெரிந்து இருக்கறவங்களே வந்து ஒரு சில எம்ஸ் எம் எஸ் டபிள்யூ பண்ணி ஆ அவுங்க எங்க இருக்காங்கன்னா இப்ப ஒருத்தவங்க ட்ரஸ்ட்ல இருக்காங்க ஒருத்தங்க வந்து உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லீங்களா சோ அங்க வந்துட்டு கவுன்சிலிங் டிப் பார்ட்மெண்ட்ல அவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ நெறைய சொல்லுவாங்க இது மாரி எங்களால ஒரு நாலு பேரோட வாழ்க்க நல்லாருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நெறைய பேர் டிவோஸ் பண்ணுங்கிற ஐடியாவுல வரும்போது கூட அவங்க அவங்களுக் பேசி கவுன்சிலிங் குடுத்து எத்தனையோ பேர் லைஃப சேவ் பண்ணிருக்காங்க
கண்டிப்பா நீங்க சொல்றது நாங்களு பண்ணிருக்கோம்மா எனக்
ஆ அதுதா உங்க உங்க உண்மையாவே உங்களோட ஜாப் ரொம்ப நல்ல ஜாப்னு நா சொல்ற
எங்கிட்ட கூட ஒரு கிளைண்ட் இருக்காங்கம்மா அவுங்களு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தா அவுங்க பிரச்சன இருக்குதா இருந்துமே அவுங்க சில விஷ் யங்கள்லா சொல்லும் போதுல்லா ஏ இப்டி இருக்கு அப்டி நாங்களு நா நாங்களு சராசரி மனிதனாகதா இருக் குறோ ஏ எங்களுக்கு மட்டு இந்த பிரச்சன வருது எங்க குடும்ப நா என்னா சொல்லுவேன்னா இது எல்லா குடும்ப நடக்கற ஒரு பிரச்சன காமனான பிரச்சன தாம்மா
ம்
இது உங்க குடும்பத்த மட்டு நடக்கு நெனைக்காத எல்லா குடும்பத்துலியுமே இருக்குது ஆனா நீங்க யோசிக்கிற வித தா தப்பா இருக்குதுன்னு நா சொல்லுவோ அதே மாரி சில விஷயங்கள நாங்க அத நீ தெளிவான ஐடியாவா நீ யோசிக்கணும்மா எல்லார் வீட்லயு நடக்கற பிரச்சன எங்க ஊட்ல மாமியார் திட்றாங்கன்னா எல்லார் வீட்லயு மாமியார் இருக்கதா போறாங்க உங்க வீட் ல மட்டு மாமியார் இருக்கப் போறது இல்ல அத சொல்லுவோ பிரச்சனன்றது இப்ப எக்கனாமிக்கா இருக்குதா சோ சோசியலா இருக்கா
வேல அப்ரோச் பண்றீங்க பாருங்க ஒரு விஷியத்த உண்மையாவே அது ரொம்ப நல்ல விஷய இன்னொன்னு நெறைய பக் குவம் அடைவீங்க இந்த ஜாப்னால
கண்டிப்பா எனக்கு இப்பெல்லா கோவன்றதே வர்றதில்ல அதிகமா மொதல்ல ஒரு காலத்துல எவ்வளவோ கோவங்கள்லா எனக்கு வந்தது பட்டு கோவமே இப்ப வர்றதில்ல எல்லாருமே புரியு கோவன்றது ஒரு காலத்துல நா எவ் மொதல்லல்லா படி காலேஜ் படிக்கும் போது யோவ் போயா கம்முன்னு போயான்ட்டு போயின்னே இருப்ப அதுமேர்லா பேசுவோ இப்ப அப்பில்லா பேசுறதே இல்ல சில விஷ்
ஓகே ப்ரோ நாம் மறுபடியு கனெக்ட் பண்ணுவோ ப்ரோ தேங்க்யூ ம்